ஹலோ ஆஹ் அது ஹேங் ஆயிர் அப்டியே போன
அப்டிதாம்ப்பா ஆகுது சம் டைம்ல அந்த நெட்டு ப்ராப்ளம் இருக்கு இல்லங்களா அதல்ல அப்டியே ஹக் ஆகுது ஓகே கே ஒன்னு நீங்கன்னா பன்னுன்க இல்ல நான் நா பண்றேன் அப்டி பண்ணா கூட ஓகே தான் மாத்தி மாத்தி பண்ணி யாருக்கு கெடைக்குது அவங்க பேசிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல என்ன பேசலா இன்னக்கி சொல்லுங்க
அடுத்தது ஏதாவது கல்விய பத்தி பேசலாமா
ஆ கண்டிப்பா கண்டிப்பா நான எவ்வளோ படிச்சிருக்கேன்றது நான சொல்லிட்டுரும்மா
உம் சொல்லுங்க
வந்து டி டி எடு பி எ டு எம் எடு மூணுமே முடிச்சுட்டேன் எம் ஏ இங்கிலீஷ் இங்கிலீஷ் ஓரியன்டடா படிச்சிருக்கிறேன்
உம்
நான ஒரு ஆசிரியரா பணி புரிஞ்சிட்டு இருக்கேன்ப்பா என்னோட அனுபவத நான ஆசிரியராக இருக்கும் போது நெறைய அனுபவம் பெட்டிருக்கேன் மக்கள் கிட்ட இப்பயு சரி பிள்ளைங்க கிட்டயு ச செரி ஒரு பள்ளியிலயும் செரி நெறைய பண்ண நல்ல ஒர்க் கல்வியில நல்லா ஆர்வம் அதாவது திருமணத்துக்கு அப்பறம் தான் வந்து நான் படிக்கவே ஆரம்பிச்சேன் எனக்கு பதினெட்டு வயசுல கல்யாணம் பண்ணிட் ட்டாங்க அதுக்கப்புறோந்தா நான் படிவேயாரம்பிதக்ஷச்சேன் ப்ட்ர்ஸ்ட நான்டீர் டரைனி் எடுத்தன் அதுக்கப்பறம் வந்து ஒரு டிகிரி முடிச்சேன் அதுக்கப்புற வந்து ஒரு இன்னொரு டிகிரி எம் ஏ முடிச்சேன் அதுக்கப்பறம் வந்து ஒரு பி எடு முடிச்சேன் அதுக்கப்புற இப்போ எம்மோட முடிச் ட்டு இப்ப எம் பில் பண்ணலாமா வேணாம எங்க வீட்டுக்கரு படி படுகின்னுராரு சேரி போது நிறுத்திரலா இதோட
உங்களுக்கு என்கரேஜ் பண்றாங்கன்னா அத வந்து படிப்பு என்னைக்குமே
ஆஹ் ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா படிப்பு வந்து என்னைக்குமே வந்து கை கொடுக் போன்றது ஏன் வாழ்க்கையில ஒரு சிறந்த உதாரணோ நான்லா எங்க வீட்டுக்காரலெல்லாம் படு ஒரு ரெண்டு மூணு வருஷ படுத்துட்டாரு ரொம் ப்போ ஃபினான்ஷியலா நெர் ரொம்ப அவஸ்தப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு ரூபா குடு நா பள்ளி பிள்ளைங்கள படிக்க வைக் க்க முடியாம ஆ நான ஒரு மூணு வருஷம் த்து வந்து படாத பாடு பட்டு அப்ப எனக்கு கைக் கொடுத்தது என்னோட படிப்பு தான் நா ஒரு வேலைக்கி போயிட்டு அந்த வேளயில தான் என் புள்ளைங்களை நான இன்றனைக்கு வர படிக்க வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு இது கொடுத்தேன்னா எனக்கு ப்ப வந்து ஒரு படிப்பு அது ஒரு ஆணித்தனமான ஒரு நம்பிக்கைப்பா படிப்புதான்ன்றது வந்து ஆச இருக்க முடியாத ஒரு நம்பிக்கை க்கே பிள்ளைங்களுக்கும் சரி ஆம்பள பசங்கக்கு சரி பொட்ட பசங்கக்கு சரி கல்வியால எல்லாமே மாத் த்தலான்றது வந்து ஒரு சித சிறந்த உதாரணோ நான் எந்த க ஒரு கல்வின்றது வந் ஆமா ஒரு கல்வினால ஆ எல்லாமே மாற் ற்றப்படு
ம் ம்
னால எல்லாமே மாற்றப்படு நம்மனால எ மாற்றப்படாத பொ இதுவே கெடையாது
ம் கண்டிப்பா எனக்கு வந்து என்னன்னா பெறந்தப்போ அம்மா இல்ல எறந்துட் தாங்க வச்சுக்கோங்களேன் அப்பறம் நான ஒரு லெவன்த் படிக்கும்போது அந்த இது முடிக்க ம்போது அப்பா எறந்துட்டாங்க அப்ப அந்த சூழ்நிலையில எனக்கு வந்து அ அதோட நின்றுச்சு படிக்கிறது முடியல அப்றமே நா என்னா பண்ணே அக்காதான் எல்லாம் பண்ணி அப்பறம் வேலைக்கு போக ஆரம்பிச்சே அப்றோ கல்யாணோ பண்ணி வச்சுட்டாங்க அப் ப்பயே ஒரு பதினேழு தாண்டறதுக்குள்ள பதினெட்டுகுல்லாரே முடிச்
தின்ன ஆமா திருமண அப்யே
ஆ அதுக்கப்பறம் ஆமா வச்சுக்க மாட்டாங்க ஹ அந்த அதாவது நம்ம ஊரை தாண்டி போய் படிக்க போணும்னாவே அது ஒரு
அ பெரிய குற்றோ ஆமா பின்ன அது பொட்ட பொண்ண போய் அவ்ளோ தூரோ அனுப்பிருக்குறியே உனக்கு அறிவு இருக்குதா இல்லயா அப்படின்ற மாரி பேசுவாங்க பெத்த
அந்த மாரி சூழ்நிலைல நா வந்து என்ன பண்ணே கல்யாணோ ஆனதுக்கு அப் அப்பறம் ஒரு எங்க வீட்டுக் வீட்டுக்காருக்கு எனக்கு ஒரு மிஸ் அண்டஸ் டர்னிங் மாரி வந்தது அப்ப அவுங்கவுங் எனக்கு வந்து ஒரு இதெல்லாம் குடுக்கல சம்பளம் லா கொண்டாந்து வந்து கரெக்டா
குடுக்கல
அப்போ நான் கேட்கும்போது என்னையாள பாத்துக்க முடியாது நீ குடும்பத்தை பாத்துக்கோ சொல்லிட்டாங்க அப்ப எனக்கு ரொம்ப மனவர்த் நம்மவ்ளதான் படித்து இதுக்கு மேல என்ன செய்ய முடியும் அப்டின்னு கம்புட்டுரு கிளாஸ் சு போனே அப்றம் டெய்லரிங் போனே அப்றம் பியூட்டிசியன் இருக்க போனே இதுல எனக்கு எதுனா பியூட்டிசியன் தான் எனக்கு கை கொடுத்துச்சுன்னு செ சொல்லலா அப்ப நா வந்து அதை கையில எடுத் ஒங்கிட்டா ஒரு ஒன் இயர் வந்து நான் கோர்ஸ் போயிட்டு அதே எக்ஸாம் எல்லா முடிச்சு சர்டிஃபிகேட்லா வாங்கிட்டு அதுக்கப்புறோ நா ஒரு எடத்துல அஞ்சு வருஷ் இரும்போது வேலை பார்த்தேன் என்னோட அனுபவத்துல நா வந்து அப்புறமே சொந்தமா கடைய வச்சு ஒரு பன்னெண்டு வருஷோ அதுல நடத்துனே
அடேங்கப்பா பெரிய பிசினஸ் உமன்பா நீங்க இதுதான் நீங்க பக் இல்ல நெஜமா பெருமையா இருக்கு இந்த மாரி லேடிஸ் இருக்குறாங்களான்றது மாரி
அப்புறம் பாத்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து நான் என்னோட இதுல படிக்கன் க்க வச்சுக்கிட்டு அப்டியே வந்தே அவங்க வந்து எட்டு எய்த் பிள்ளைங்க படிக்க றப்பிய நல முடியாதுன்னும் போது சரி நம்மளால நான் எல்லாமே மெட்ரிகுலேஷன்ல படிக்க வச்ச எம்பிளைங்களை வேற மாத்தவும் முடியாது அப்டிங்கும் போது நா வந்து என்னோட இது சம்பளத்துல நான் வந்து எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பிளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் ஜு சேக்கும்போது அஹ எல்லாருமே கேட்டாங்க ஏன் உன்னோட வருமானத் என்ன நீ போய் படிக்க வைக்கணுமா காலேஜ்லாம் உம் பிள்ளைங்களை அப்படின்னாங்க இந்த தப்பதான் எனக்கு அந்த காலத்துல செஞ்சாங்க இதே தப்ப நம்ம செய்ய கூடாதுன்னு சொல்லிட்டு என் பையனை கொண்டு போய் நான் காலேஜ்ல சேர்த்து ந்து என் பொண்ண வந்து இன்ஜினியரிங் சேத்தே அப்ப சொன்னாங்க இந் இன்ஜினியரிங்லா இந்த இதுக்கே வழியில்ல நீ போய் சேக்கலாமான்னா இந்த நான் யாரை பத்த
எதுவுமே கேக்கல்ல ஆஹ்
ஒகே நம்மளாலப் ண்ண முடியாதத நம் புள்ளைங்க செய்யட்டுன்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங் படிக்க வச்சே என் பையனையு படிக்க வச்சே ரெண்டு டிகிரி ரெண்டு பேருமே எடுத் தாங்க ரெண்டு பேருமே எம் பி ஏ முடிச்சாங்க அதுக்கப்புறோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு வந் அடுதது என் பொண்ணு பாரின் போனா என் பையனய் அதே கம்பெனில பாரின்ல கொண்டு போய் இன்னைக்கு ரெண்டு பேருமே அங்க வேலை பாார்கறாங்க ஏ நான் வந்த கல்விக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறேனா நம்மளால அந்த
இப்ப இந்த கல்விதா அவங்கள அங்க கொண்டு போச்சு அவங்கள அங்க கொண்டு போனதுனால உங்க வாழ்க்கை தரம் மேம்படுச்சுன்றது
அதேதான் இன்னைக்கு எடுத்துக்காட்டா எல்லாருமே சொல்லும் போது எங்களோட கூட பிறந்தவங்க பிள்ளங்க சொல்லும் போது எல்லாம் அவங்களாம் வந்து இந்த பாலிடெக்னிக் மாரி முடிச்சுட்டு அடியே கல்யாண ஆய ச்சு அந்த பசங்க சொல்லும் போது இன்னைக்கு சித்தி வந்து அவ்ளோ கஷ்டத் எங்க வீட்டுக்கார் பாத்தீங்கன்னா மொதல் சம்பளோ வாங்கும்போது எங்க வீட்டுக்கார்ரு எறந்துட்
ஆஹ் முடியல ஆஹ் ஆஹ் ஆஹ் நீங்க நிறைய பேர இழந்திருக்கீங்க அம்மா அப்பா வீட்டுக்கரு எல்லாமே இழந்துட்டு நீங்க அது ஒரு தண்ணி ஒரு தனீ மனுஷ் இருந்து பிள்ளைங்கள போராட
நீங்க சந்தோஷமா இருங்கன்றாங்க அன்னைக்கு நூறுபா இல்லாம ஆமா நாங்க எல்லாரும் ஒற்றுமையா ஒரே இடத்துல இருந்தோம் இன்னைக்கி காசு இருந் இருந்து எல்லாருமே என்னைய விட்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கும்போது எனக்கு அது ரொம்ப
மன வருத்தம் இல்ல இருக்கு ஆ ஆமா தோழி என்ன இழந்தாதான் ஏது ஒண்ணு ஒண்ணு எடுத்துட்டு ஒண்ணு குடுக்குறாரு அதுதான் ஆ வந்து கடவுளோட வந்து து விளையாட்டே அதுதா ஒன்னு எடுத் வந்துட்டு ஒன்னு கொடுக்குறதுல வந்து நீ அத எப்படி அனுபவிக்க
உம் இன்னைக்கி அந்த கல்வியதா எடுத்துக்காட்டா எடுத்துக்கறாங்க என்னன்னா சித்தி அன்னைக்கு அவ்ளோ கஷ்டத்துலயு அவங்க பிள்ளைங்கள படி படின்னு சொல்லி படிக்க வச்சு இன்னைக்கு எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க நீ ஏன் அந்த மாரி என்னைய அடித் சீனிஸ் ஸ்கூலுக்கு அனுப்புல காலேஜ் அனுப்புல அப்டின்னு இன்னைக்கு அந்த பிள்ளைங்க எல்லாம் கேக்குதுங்க அப்ப என் பொறுத்தவரை கல்வி வந்து ரொம்ப ம்ப ஒரு அதாவது ஆம்பளங்களா இருக்கட்டும் பொம்பளங்களா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் படிச்சுரு நீ முதல்ல படிச்சுட்டு உனக்குன்னு ஒரு இது அதாவது சுய உரிமைங்கிறது ஒண்ணு
கண்டிப்பா ஆமா ஆமா கண்டிப்பா சுய மரியாதையை வந்து நம்ம இப்ப புள்ளைங்ககிட்டே இருக்கட்டும் பெத்த பேத்தவங்க கிட்டய இருக்கணும் கட்டணவர்கிட்ட
ஆமா இல்ல அவங்க இல்லன்னு கை விரிச்சும் போத நான முடிவு பண்ணிட்டேன் உன நான வந்தேன் என்னைக்கு இன்னைக்கி வந்து நீ ப கோன்னு சொல்லும் போது அன்னைக்கே நம்ம வந்து அத தனி வாழ்க்கைய வந்து நான வாழ ஆரம்பிச்சுட்டேன் அப்பறம் அவர் இறந்ததுக்குப்பறம் எனக்கு குணதார் தெரியல ரொம்ப ஒரு மூணு வருஷம் கஷ்டமா இருந்தது ஆ அப்பறமே அப்டியே பழகிச்சு இன்னைக்கும் நான அப்டியே தான் இருக்கிறேன் மத்தபடி வந்து இப்ப இந்த பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிட்டேன் இன்னைக்கி டாக் இதுவேஅமைஞ்சிருக்கு இருக்காங்க என் பொண்ணுக்கு இதெல்லாம் வந்துஆ இதெல்லாம் வந்து உண்மையிலுமே ‌சொல்றேன் கல்விக்கு யாரெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறாங்களோ என்னைக்காவது ஒரு நாள் அதுக்கு பலன்
பலன் கண்டிப்பா கெடைக்கும்பா நெஜமா தான் அதுதான் சொல்லுவாங்க ஏம்மா உங் ஹஸ்பண்ட் உடம்பு சரியல இந்த நேரத்துல ஒ பசங்க எங்க அம்மாவே சொல்லுவாங்க ஏம்ம கவர்மெண்ட்ல சேர்க்க வேண்டியதுதான நீ ஏ அந்த தனியார் பள்ளில படிக்க பசங்கள இது பண்ணி இருங்கன்னா மா கஷ்டமோ நஷ்டமோ என் புள்ளைங்க என் கண் பார்வையில இருக்க படிப்பன்றது எத்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா கவர்மெண்ட் பசங்களோட ஆக்டிவிட்டும் இங்க இருக்க ஆக்டிவி நல்லா தெரியும் எனக்கும் அட்லீஸ்ட் இங்க இருந்து அட்லீஸ்ட் ஒழுப் முக்கமான வள அங்க அந்த பணத்தை நான பாத்துட்டா அந்த ஒழுக்கு அந்தடிசப் டு வளரே பிள்ளைங்க நான் கவர்ன்மெண்ட்ல படிக்க வரும்பது கஷ்டம் கஷ்டம் நஷ்டம் காயம் பிரின்சிபல் காலுல விழுந்து எனக்கு ஹஸ்பண்டக்கு இந்த பிரச்சனை இருக்கு நான் மட்டும் தான் என் குடும்பத்தை ரன் பண்ண எனக்கு சம்பளம் இவ்ளவு கொடு அழக கட்டிட்டு வந்து குழந்தைளுக்கு நஜ எனக்கு தொழில்
கண்டிப்பா நீங்க வந்து அத அப்படியே அந்த கஷ்டம்னு அத நம்ம நினக்கக்கு கூடாது எப்படியாவது அவங்கள புஸ் பண்ணிக்கிட்டே நம்ம இருக்கணும் பின்னாடி நம்மள நல்லா வச்சிருப்பாங்கனை எனக்கு என்ன வேணாலும் வாங்கிக்கோங்கன்றன்றாங்க
ஆஹ் அது எவ்வளவு சந்தோஷம் கமான விஷயம் இல்லைங்களா ஆமா அங்கிருந்து சம்பாதிச்சு குழந்தைங்க அம்மா நல்லா இருக்கும் மா நீ இந்த எடுத்துக்கமா இந்த பணத்தை நீ ஜாலியா இரு நீ இந்த மாதிரி இருக்கக்க கூடாதுன்னு ஒரு சப்போட்டா நிக்க இருக்கு போது எல்லாம் ஒரு தைரிய ஒரு யான பலங்க
உம் கண்டிப்பா அதாவது அவங்க வந்து லைஃப்ல கில்லவோடாது உள்ளார எனக்காக ஒரு வீடுக்கு சின்னதா ரொம்ப பெரிய லெவல் இல்ல சின்னதான ஒரு வீடு நீங்க வாடகையை வாங்கிக்கிட்டு நீங்க உங்களை பாத்துக்கோங்க நாங்க பாத்துக்கவோம் இல்ல யார் வர்றவங்க எப்படிங்கிறது சொல்ல முடியும்
ஆமா ஆமா அதுதான் எப்படியோ ஒரு வாழ்க்கையை கொண்டு போறதுல வந்து நம்ம கையில தான் இருக்குது
என் பேர்ல இன்னைக்கு எனக்கு வாங்கி கொடுத்து இன்னைக்கு வந்து பாத்துக்குறாங்க அந்த கடவுள் வந்து அவருக்கு நன்றி சொல்லணும் அந்த கல்வினா படிக்க பெற முடியாத அந்த கல்வி வந்து இன்னைக்கு என் பிள்ளைங்க கிடைச்சு அந்த கல்வியால முன்னேறி இன்னைக்கு எங்கேயோ கொண்டு போய் கடவுள் வச்சிருக்காங்க ஆஹ் உண்மையிலுமே நம்ம வந்து அந்த கல்வியை பத்தி பேசும்போது எனக்குள்ள அந்த அவ்வளோது வெளி
வந்துருச்சு ஆமா கண்டிப்பா கண்டிப்பா உங்க கூட உரையாட பத்தின இவ்வளவு உரையாடல்ல இந்த கல்விய பத்தி ஒரு முக்கியத்துவம் வந்து இது வந்து ஒரு பேருக்கில்லப்பா பத்து பேருக்கு நம்ம எவ்வளவு விழிப்பு ணர்வு கொடுத்தாலும் இப்ப இருக்கிற பிள்ளைங்க படிக்குதுங்க படிக்காதெல்லாம் இல்லை என்ன ஒன்னு இப்போ அட்வான்
எல்லாருமே படிக்கிறாங்க இப்ப வந்து எல்லாருமே நல்ல மார்க் எடுக்கிறாங்க எல்லாருமே நல்லா படிக்கிறாங்க பழக்க வழக்கங்கள் மட்டும் அதாவது அன்னைக்கு காலத்தில் பழக்க வழக்கங்கள் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு கரெக்டான அதுல போயிட்டு இருந்துச்சு அது மட்டும் தான் பிள்ளைங்க அ வந்து இத ஆவுது
ஆமா ஆமா ஆமா போன் வந்து ஒரு அரைமணி நேரம் வந்து நம்ம வந்து அப்ப டேரெக்ட்டா சந்திச்சு பேசிப்போம் இப்பல்லாம் போன்ல க்கிறதுனால அவங்களோட ஹாபி அப்படி சேஞ்ச் ஆயிடுச்சுங்க நன்றி தோழி கண்டிப்பா கண்டிப்பா அடுத்தாளோட இணைப்புல கண்டிப்பா இப்ப அவங்களுக்கு கூப்பிட்டடுறேன் அஹ் இப்ப கல்வியோட முக் முக்கியத்தவம் கொடுத்ததுனால ரொம்ப நன்றி எனக்கு
ண்ட் சரி தேங்க்யூ தேங்க்யூ ஹம்
நீங்க கட் பண்ணிக்குங்க